ஹலோ ஆ சொல்லு சொல்லு கேக்குது இப்ப கேக்கு
கேக்கா
ம் ஆனா இல்ல வேற மாரி இருக்கு அ ஓகேதா
ஓகேதா என்னா சாப்ட்டாச்சா எப்புடி
சாப்டுட்டுதா இருக்கே
உனக்கு எதுக்கு அவ்ளோ நேரோ ஆறு மணிக்கு வந்து எப்
ஆறு பத்து ட்ரெயினு ஏழு மணிங்க நடந்து வரணோ அவ்ளதா
ம் ம்
ரெண்டு மணிக்கு விட்டு அஞ்சு மணி நேரோ எ யாத்தாடி என்னப செய்வா அவ்ளோ நேரோ செரையாவது
என் ஸ்கூல் ஃப்ரெண்ட் அணுன்னு ஒரு பொண்ணு அவ கூட இருந்துன்னு பேசிட்டு டிரெயின்ல உக்காந்து அவ கூடதா அப்டி நடந்து வந்தே
சேர் சேரி அவல்ல துனைக்கி ஆள் கிடச்சேன்னு நினச்சுக வேண்டிதா
ம் இன்னைக்கு ஏதாச்சு ஒர்க் கொ குடுத்தாங்ளா
ஒண்ணு கெடையாது நேதா பரவலதா எழுதியாச்சுந்தே இன்னைக்கு ஒண்ணு எழுதுல சும்மா ஒக்காந்துருந்தே இவ்ளோ நேரோ அந்த அக்காட சும்மா கத தா பேசிகிட்ருந்தே எனக்கா என்னக்கா என்னக்கான்ட்டு
அந்த சாரா என்னது குட்டியானயா அத பத்தி டீட்டெ திட்டுவாங்க அது எப்டி எப்டின்னு
அதா அந்தக்காட்ட கேட்டே நா உனுக்கு இந்த வேலைய முடிச்சுட்டு உனுக்கு நாளைக்கு சொல்ற அப்டின்னாங்க சரி ஆயிட்டு சொல்லுங்க ஒரு நாலஞ்சு வண்டிக்கு நேமு அது எத்தன எவ்ளோ ரேட்டு அந்த அது ஃபெசிலிட்டிஸ் என்னனு கொஞ்ச மட்டு நோட் பண்ணிட்டு ஓரளவு இங்க சேல்ஸ் இல்ல நெறையா இருக்கு குட்டியானா எல்லா இருக்கா வேற ட்ரக்கு உண்டோ இப்ப லாரி வந்து இந்த பன்னெண்டு வீழு பதுனாறு வீழு எட்டு வீழு அதெலா உள்ள இருக்கு உள்ள இருக்குன்னு சொன்னாங்க இல்லாட்டி கொண்டு வருவே அப்டின்னாங்க மதுரையில இருந்து வருமா அது வேற வேன்னு டாட்டா பவருக்கு ஓடுத்துலா வேனு அது புல்லா இங்க இருந்தா போதா
இங்க இருந்தா அவ்ளோ பெரிய எடமா இது
ஆமா எல்லா டாடா வேன் ஃபுல்லா இதா அது ஸ்கூல் வேன் டாடா நெறையா வருதுல்ல அதெல்லா இங்கே இருந்துதா போகுது
ம் ம் ஆமா அன்னைக்கு கூட இந்த டி பி சோலார் லைட்டா அது ஏதோ வேணு நெனச்சே
ம் அந்த மேரி
ம்
கரெட் தா ஓகே தா சர்டிபேக்ட்ல்ல ஓகோ ஆனா சும்மா அதுவே எரிச்சுலா வரு
டாட்டா உனுக்கு வேல்யூ தா
அ ஏ பி டி டாடா ஏ பி டி வந்து இது டீலர் மாரி
டீலர் தா பட் டாட்டால்ல உளது தான
ஓகேதா இன்னு கொஞ்ச மட்டு அதெல்ல தெரிஞ்சு வச்சுக்கணு
ம் நீ அது இருக்கரத கரெக்டா யூஸ் பண்ணிக்குணு அவ்ளுதா
ம் அந்த மேனேஜர் இருந்தார்டி மேலா தா ஒக்காந்து சாப்ட்டுருகு அவரு அப்ப தா சாப்டாரு உக்காந்துட்டா என உக்காருங்கனாரு சாப்ட்டுட்டு இருக்கே ஒரு வார்த்த கேக்கல இவ நான அங்க போன் அடிக இங்க போன் அடிக இந்த மார்க்கெட்டிங்னா நல்லா பேச தெரியு சொல்லுவாங்கல்லா இப்ப டக்குன்னு நம்மட்ட பேசுறவங்க தெரியுமா நல்லா பேசறவங்களா இருந்தா ஒரு கேள்வி கேட்கலே நா அமைதியா இருக்கே நானு சாப்ட்டு முடிக்கே அவரு சாப்ட்டு முடிக்கியாரு கை கழுவிட்டு ஒரு பாட்டு வாரா இருன்ச்சு டா இவன் கேக்கே மாட்ட கேப்பானா மாட்டானா நா எதுக்கு வந்திருக்கேன்னு இவனுக்கு தெரியாது கண்ஃபியூஸ் ஆயிட்ட என்னடா கண்டுக்கவே இல்லடா அப்றோ நானா கேட்ட என்ன சார் நீங்க எத்தன வருஷோ எக்ஸ்பீரியன்ஸ் சார் அப்பிங்க இருவத்தஞ்சு வருஷோ எக்ஸ்பீரியன்ஸு அப்டிங்காரு
இருவத்தஞ்சு அப்ப அவருக்கு என்ன ஆல்ரெடி இருவது வயசுல தான ஜாயின் பண்ணிருப்பாரு
அப்படித்தா நனைக்கே இருவத்தி மூணு வயசுல இருவத்தி மூணோ இருவத்தி நாலோ சொன்னார் நனைக்கே அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆனா ஒரு எப்புடியு ஒரு அம்பது வயசு இருக்குமோ பத்து அம்பது‌வயசு நினைக்க
ம் ம்
அவரு மேனஜரு அவருதா பெரிய வண்டி ஃபுல்லா பாத்துக்கு வாரா லாரி அந்த ப பதினாறு வீலு பன்னெண்டு வீடு ஃபுல்லா இவுருக் கன்ட்ரோலா
அன் டெய்லி ஒரு ஃபேன்ட் வேணுமோ
ஆமா தொட்டிக்குள்ள ஏன்னா குட்டியான அதெல்லா நறைய போகு இன்னைக்கு ஒரு ரெண்டு மூணு கிட்ட போயிடுச்சு நனைக்க லாரி ஒரு ரெண்டு லாரி போச்சு
ஆர்டர் பண்ணி வாங்கி குடுப்பாங்க இல்ல ஸ்டாக் வச்சிருக்காங்ளா
அ நா பின்னாடில்லா ஒண்டு போய் பாக்கல உடல அடுத் த வாரோ தா சரிவீஸ்ல உடுவேட்டாங்க ஆடரு ஆர்டரு தா இக்குண் நெனைக்க இல்லாட்டி பின்னாடி தோட்டி ஆட்ட அது மட்டு இருக்கு
ம்
அது மீட்டிங்லா வப்பாங்களாப்பா மாசம் மாசம் மதுரையில போய் மீட்டிங் அட்டென் பண்ணணுமா
மேனேஜர்ஸ் மட்டுமா
அ அ இந்த என்ன ஃபீல்டு ஒர்க்கு போவாங்கல்ல
ஆ
ஃபீல்டுக்கு போய் அது என்ன மா பிடிக்கிறதுக்கு மார்க்கெட்டிங்கு சேல்ஸ்ஸு அவுங்க ஒரு பத்து பேர் இருப்பாங்களா அந்த பத்து பேரும் மதுரைக்கு போணுமா எதுக்கடா பத்து பேரு மதுரைக்கு ஆ அங்க போய் நீங்க என்ன முடிச்சீங்க என்ன பண்ணி இருக்கீங்க அப்டி இப்டினு கேப்பாங்களா பதில் சொல்ட்டு வரணுமா
ம்
ஐயோ ஐயோ நல்லாதா இருந்துச்சு அவுங்க எல்லாம் என்னன்னா டாட்டா குழுது மாரி பண்றாங்க எல்லாருக்கு இ வயசு கூட அவருக்கு என்னானா இருவது வருஷோ எக்ஸ்பீரியன்ஸ்ஸுகாங்க இவருக்குனா இருவத்தஞ்சு வருஷோ எக்ஸ்பீரியன்ஸு இவருக்கு என்னானா பதினஜ்சு வருஷோ எக்ஸ்பீரியன்ஸ் அப்டிக்காங்க அவ்ளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க எல்லா அங்கதா வேல செஞ்சுட்டு இருக்காங்க அவுங்கவுள்ள ஒர் சொல்றாங்க ஒர்க் பிரஷ் ஷர்லா எங்களுக் கடையாது குடுத்த வேலைய கரெக்டா செஞ்சா போது ஒரு மூணு வண்டி எப்டியா விக்க வைக்கணு அதுக்கப்புறோ ஓகே ஒண்ணு பிரச்சன இல்ல அப்டின்ட்டாங்க அதா வித்துருன்னு நனைக்கே மாசத்துக்கு
ஆமா
எப்டி கான்டெக்ட்ல்லா புடிப்பீங்கன்னு கேட்டா இந்த மாரி காய்கறிலோடு அந்த மாரி லோடு எத்துறவுங்க அவுங்கிட்ட போய் எப்டியாது பேசி இப்டி இப்டி எத்துருவ அப்டிங்காங்க நல்ல டெக்னிக்கு தா ம் என்ன சுகன்யா என்ன உனக் கோவமா கோவமாங்க என்ன நீ அப்டி என்ன பேசுனா
ஏ அப்டி சொன்னா தெர்லயே
ஒனக்கு தா தெரியு தெர்லையா
ஓ ஏன் கிட்ட பசங்க இல்ல ஏன்கிட்ட அங்க நேரத்தைய எல்லாம் பேசனது உங்கிட்ட சொன்னம்லா
ம்
அத நா ஓங்கிட்ட சொல்வேன்னு அவர்க்கு தெரியு எப்டி சொல்லுவ அப்டின்னு ஆமா நா சொல்லதா செய்வே அப்டின்னு நா சொன்னனா அதா அதுக்கு நீ கோவ்மா அப்டின்னு அவ ஒன்ட்ட கேட்டா நெனைக்கே
கோவொன்னா கோவொ நா கேக்கறது இது ம் கோவொ இருக்கதா செய்யு
அவ என்ன கேட்டா அவள்ட்ட பதில்ச்சு
ஆமா அது நேர்ல சொல்லிகிட்டு தன்ட்டம்லா
ஆ அவ உங்கிட்ட டேரக்ட்டா கேக்கலில்லா அப்பறம் விடு
ம் ம்
ஆனா ஏ கோ அப்ப என்ன கோவோ நீ கேக்க வேண்டியதான அவகிட்ட
அது சொல்ல அழுதுட்டு கேட்டம்லா கோவம்ல்லா அப்டிங்கா கேட்டதுக்கு
கேட்டனா கோவமா புரியில
ஓன்ட அவ கேட்டால்ல அப்டி
ஆமா ஆமா அது ஓகே ஆ அ சொன்னாளா அப்போ
அதான சொல்லிட்டுருந்தா ஃபஸ்டு நீ காலுக்கு வறக்கு முன்னாடி கா லேட்டா தா தந் இன்னக்கே அப்டி சொல்ட்டுர்ந்தா என்ன செய்றாளோ ம் என்ன மேட்சி என்ன கதனே தெரியல ம் டிசைட் பண்றது கார்த்தி ஹேண்டில் கார்த்தி கையில தா இருக்கு ஆமா என்னத்தா பன்னாலு கார்த்தி கைலதாருக்கு ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல
ம் எல்லாரூ போட்டு செய்வாங்க என்னய
ஆமா ஒன்னிய தான சேரித்தா
இல்ல இங்கியோனி
ம் இல்லன்னு சொல்லல சொல்லுவாங்க ஆய்உய்னு நறைய கேள்வி கேப்பாங்க கரெட்டுதா ம்
ஆண்ரோ ஒரு ஒரு சைடு அருணா சுகின்யா ஜோ நிலாக்கா
நிலாக்கா என்ன கேட்டுச்சி
எல்லா எல்லாரு கேக்குற மாரி தா கேட்டுச்சி
எல்லா டீம் போட்டு அடிக்காவலா அப்போ
ம் ம் என்னன் தெர்ல செரி கா செரிக்கா அப்டின் சொல்லி இது பண்ணி வச்சிருக்கே அந்தக்கா கேக்கல இல்ல கேட்டுச்சி ஆ எங்களமேரி கேக்கல அப்புறொ அந்தக்காவு அட்வைஸ் பண்ணாங்க நெறைய அட்வைஸ் பண்ணாங்க செரி கேட்டுக்கிட்ட
ம் ம்
அப்பறொ அந்தக்கா கிட்ட என்ன சொல்ல அந்தக்கா டென்ஷனா ஆவுறாங்க நிலா அக்கா
அது சும்மாவே டென்ஷன் தா ஆகூ
ஆமா
என்ன பண்றதே